அஹ் நா நல்லா இருக் ஏங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அஹ் நான் நல்லா இருக்கேங்க கெழந்தைகளாம் ஸ்கூலுக்கு போயாச்சுங்களா
எல்லாங் போயிட்டு ஆயுச்சுங்க போய் ஒன்னு ரெண்டு மணி நேர ஆச்சு ஆ செரி கொஞ்சோ தலைவலியா இருக்கேன்ட்டு அப்டியே படுத்தங்க டீ சாப்ட்டுட்டு அப்டியே டிவி போட்டு விட்ட அப்டியே பாட்டு கேட்டுட்டு அப்பிடியே அமைதியா படுத்துட்டங்க
ஒ ரெஸ்ட் எடுத்துட்டு அப்ற தா வேல செய்ய ஆரம்பிப்பீங்களா
ஆ இல்லைங்க பாத்தர கழுவுற வேல வீடு கூட்டுற வேலயும் முடிச்சுட்டேங்க அது பெரிய தலைவலியாருக்கு அந்த ரெண்டு வேலையு முடிச்சுட்டே ம் நல்ல தண்ணி வரும் ஓஸ் போட்டுவுட்டு வந்து அப்டியே படுத்துட்டே சேரி கொஞ்ச நேர அது காலையில நேரத்துல எந்திரிக்கிறதுங்களா எப்டியு ஒரு அஞ்சு மணிக்கெல்லா எழுந்திரி கிறோம் அப்டின்னா ஒரு பத்து மணி பதினோரு மணி ஆனா ஒரு மாதிரி கேரா இருக்கு தல ரொம்ப சுத்தர மாதிரி இருக்குங்களா சேரின்ட்டு வந்துட்டு அப்டியே கொஞ்ச நேர படுத்து ஒரு ஒரு மணி நேர தூங்குனா போதுங்க அப்றோ கொஞ்சோ ரெஃப்ரஷ் ஆயிடுவே உங்களுக்கு அதே மாதிரி தானா
ஆமாங்க காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டு கொழந்தையள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேர ஒரு காபியோ டீயோ குடிச்சுட்டு ஒரு அர மணி நேர எக்சைஸ் பண்ணுவே கொஞ்ச நேர வாக்கிங் போவே வாக்கிங் போய்ட்டு கொஞ்ச நேர கொஞ்ச வாட்ஸப்ல எதனா கொஞ்ச பாத்துகிட்டு அப்புறம் சாப்புட்டு அப்புறம் மெதுவா ஒரு வேலையா ஆரம்பிக்கனுங்க வெயில் வேற ஜாஸ்தியா இருக்குங்ளா கொஞ்சோ ரெஸ்ட் எத்துட்டு ரெஸ்ட் எடுத்து தா வேல செய்யனுங்க அப்புறோ ஈவினிங் கொழந்தைகளுக்கு என்ன ஸ்நெக்ஸ் செய்யலா ஏதோ ஒரு சுண்டல் ஊற வெக்கிறது பச்ச பயிரு ஊற வைக்கிறது மொள கட்டி வக்கிறது அந்த வேலையு செய்வங்க நீங்க ஸ்நாக்ஸ்க்கு என்னென்ன குடுப்பீங்க
நானும் நா நா நெறைய நல்ல நல்ல விஷயங்களா பாத்து குடுக்கணும்னு தாங்க நெனைக்கிறே ஆனா இந்த பசங்க எப்ப பாத்தாலு ஜங்க் ஃபுட் சாப்புட்ணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு நம்ம என்னதா பாத்து பாத்து செஞ்சு வெச்சாலோ அந்த கடையில போய் அந்த கலர் கலரா விக்கிற அந்த பேப்பர் பேப்ர்ல ஏதாவது ஒரு சிப்ஸ்ச வாங்கி வாயில போட்டா தா அவனுங்களுக்கு அட இந்த வெயில் காலத்துல நன்னாரி சர்பத்து எலும்பிச்சம்பழோ ஜூஸ்சு இந்த மாரி குடிச்சாதான்டா நல்லதுன்னு வாங்கி குடுத்தா அவனுங்களுக்கு அங்க அம்மா அஞ்சு ரூபா கூடு பத்து ரூபா குடுனு ப்ரெண்ட்ஸ் கூட போய் சேந்து அந்த க்யூ பைட்ஸ் வாங்கி சாப்பிட்றது அப்புறோ அந்த பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி குடிக்கிறது இதுவே ஒரு பொழப்பா வெச்சு சுத்திகிட்டு இருக் கானுங்க எனக்கு நெனச்சாலே எரிச்சலா வருது நம்ம பாரத்து பாத்து ஒவ்வொன்னா செய்வோ ஆனா அதுக்க வெளியே போய் கண்ட மெனிக்கு தின்னுட்டு ட்டு வருங்க சாய்ந்தரம் நேரமாச்சினா இந்த ஸ்கூல் படிக்கும் போதாது கொஞ்சோ வந்து டியூஷனுக்கு அது இதுன்னு போயிருவோ அப்புறோ திங்கற மேல திங்கறது மேல பெருசா கவனம் இருக்காதுன்னு பாருங்க ஆனா இப்ப என்னா ஆகுதுன்னு பாத்திங்கன்னா லீவ் உட்டாச்சா பசங் கூட சேந்து சுத்துறது சாய்ந்திரம் ஆச்சுன்னா அம்மா எனக்கு காளான் வாங்கிடு பேல் வாங்கி குடு நைட் ஆனா புரோட்டா வாங்கி குடு என்னென்ன வேண்டாதது இருக்கோ அத்தனையு தீங்கணும்னு ஆசப்படுதுங்க என்னதா பண்றதுனே தெரியல
ஆமாங்க எங்க பையனும் அப்டிதாங்க காளான் வேணு சொல்லுவா எப்டி இருந்தாலு அவுங்க அப்பா வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தா புரோட்டா சாப்புட்ணு காளான் சாப்புடனும்னு சொன்னாங்காட்டி மிரட்டி வெச்சங்காட்டி ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தா சாப்புடுவாங்க ஆனா கேட்டுட்டே இருப்பாங்க எப்படா ஒரு மாசோ ஆகுங்கிற மாரி பரோட்டா கண்டிப்பா வேணோ காளான் சாப்புடுவாங்க அப்புறோ இந்த நூடுல்ஸ் இருக்குல்லங்க நூடுல்ஸ் தா வேணும் அடிக்கி ஒருக்கா ஆஹ் அம்மா உங்களுக்கு வேல கஷ்டமா இருக்கா சமைக்கிறக்கு சமைக்கிறக்குன்னு கேப்பா ஏடன்னா நூடுல்ஸ் வாங்கிலா சீக்கிரோ செஞ்சட்லா நா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்பா அதுல என்னதா டேஸ்ட் இருக்கோ அப்றோ ஐஸ்கிரீமு அப்புறோ லேசு இதெல்லா சாப்புடவே கூடதுங்க நா அதிகமா வாங்கி பிஸ்கேட்டே சாப்புட கூடாதுங்க பிஸ்கேட்டே ஒடம்புக்கு கெடுதல் தா நம்ம வீட்டுல தா எல்லாமே செஞ்சி தரணு எங்கா கடயில வாங்குறது அந்த கலவு கவர் போட்டிருப் கண்க்கு கலர் கலரா அதெல்லா ரொம்போ ஒடம்புக்கு கெடுதலுங்க கொழந்தைங்க வந்து அத இத சாப்புட்டு இப்போ ஒபிசிட்டி வந்துருது பாருங்களே இத சாப்ட நாலதா நெறையா கொழந்தைகளுக்கு இதே ப்ராப்ளம் தா சின்ன வயசுல கொழந்தைக ஆ ஆசப்பட்டு கேக்குறாங்க வாங்கி குடுத்தா சந்தோஷமா இருப்ப ப்பாங்கன்னு சொல்லி நம்ம கண்டதெல்லா வாங்கி குடுத்தா அது பின்னாடி கொழந்தைகளுக்கு நெறைய பாதிப்பு வருங்க நோய்க நெறைய ஒரு பிரச்சன வரோ அதுக்கு நம்ம இப்பவே நம்ம வீட்லயே ஹெல்தியா செஞ்சு கொடுத்துட்டு எப்பாது ஒரு நாளைக்கு வாங்கி தரலாங்க அடிக்கு ஒருக்கா வாங்கி தரக்க கூடாதுங்க ஏனுங்க
ஆமாங்க கண்டிப்பா நம்ம டைம்ல எல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சி ஸ்கூலுக்கு ஒரு நாலு கொழந்தைக அஞ்சு கொழந்தைங்கதா கொஞ்சோ குண்டா இருக்குங்க பெருசா அதுக்கெல்லா குண்டுன்னு சொல்றதுக்கு எல்லா ஒன்னுமே இருக்காது ஆனா இப்ப இருக்கிற கொழந்தைங்க பாத்தா ஒன்னா ரொம்ப மெலிஞ்சு கெடக்குதுக்க இல்லைன்னா ஓவர் குண்டா இருக்குதுக அந்த ஃபிட்டா இருக்குற பாடிங்கிறதே ஒன்னு இல்லாமையே போச்சுங்க காரணோ என்னா பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு வேன் ஃபசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்க இந்த வேன் கொண்டு வந்தனால என்ன பண்றது கொழந்தைகளுக்கு அந்த நடைப்பயிற்சிங்கிறது சுத்தமா இருக்கறது இல்ல நம்மல்லா அப்டி கெடையாதுங்க கிட்டத்தட்ட காலையில இருந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு மட்டும் ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்தே போணுங்க காலையில வெறும் கஞ்சிதா எங்க அம்மா வந்துட்டு தேங்கா பூ போட்டு கஞ்சி குடுப்பாங்க எனக்கு இப் இப்பவுமேங்க ஞாபகோ இருக்குதுங்க அந்த தேங்கா பூ போட்டு கஞ்சி குடிக்கும் போது நெஞ்சுக்கு அவ்ளோ கபலா பாலோ அஹ ஒடம்புக்கோ ரொம்ப நல்லதுன்னு சொல்லி போட்டு எங்க அம்மா இதாக்கி தருவாங்க கஞ்சி வெச்சு குடுப்பாங்க அத சாப்டுட்டு ஃஸ்ட்டு ஒரு ரெண்டு பீரியட் முடிஞ்சு சி இன்டெர்வெல்லுங்க அதுக்குள்ளயே நமக்கு யூரின் ஒ ஒரு டைம் போயிட்டாலே பசி அப்டி எடுக்குங்க அவுங்க நமக்கு குடுத்திருக்குற அந்த தாலிச்சோற இருந்தாலு செரி தக்காளி சோறு தயிர் சோற இருந்தாலு சரி நம்ம அப்படி சாப்புடுவோ ஆனா இப்ப இருக்குற கொழந்தைங்களுக்கு காலையில அப்டியே ஏதாது நம்ம ஒரு இட்லி தோசையும் செஞ்சு குடுத்துட்றோ அத தின்னு போட்டு அப்டியே எந்த ஒரு எக்ஸசைஸ்சும் இல்லாம நேரா ஸ்கூலுக்கு போறாங்க ஆஹ சம்டைம்ஸ் வந்து ப பிரேயர் வெக்கிறாங்க சம்டைம்ஸ் பிரேயர் வெக்கிறது கெடையாது அப்புறோ நேரா ஸ்கூல்ல போய் ஒக்காந்துக்குதுங்க பத்து மணி ஆச்சுன்னா ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்புடறது அப்புறோ குடுத்துவுட்ற சாப்பாட்டையு முழுசா சாப்புட்றது இல்ல அதாவது என்ன சொல்றது கொஞ்சமாது நடந்தாதா அந்த வயிறு வந்துட்டு கொஞ்சமாது அணங்கூ அப்புறோ அதுக்கான அதோட வேலைய செய்ய ஆரம்பிக்கும் ஆனா இப்ப இருக்குற கொழந்தை கிட்ட அந்த நடைங்கிறதே இல்லைங்க ஒன்னா சைக்கிள் எடுத்து நா ஓட்டுவே சைக்கிள் கூட எங்க ஓட்டுதுங்க நாலஞ்சு கொழந்தைங்கதா சைக்கிள் ஓட்டுதுங்க பாத்தா டூ வீலரு ஏது நேரம் பாத்தாலு டூ வீலர்ல போயிருது போயிடுதுக ம் ஆட்டோ படிக்க வெளிய போனும்னா ஆட்டோ புடிக்கணு அந்த நடைபயிற்சிங்கறதே சுத்தமா இல்லாம போச்சுங்க எனக்கு என்னமோ ஜங்க் ஃபுட்டுனால இந்த கொழந்தைகளுக்கு ஓவரா ஒடம்புக்குள்ள அந்த கொழுப்பு அழுக்கு எல்லா சேந்து சேந்து படிப்புல மந்தம் வர்றது இது எல்லாமே வந்துட்டு இந்த ஜங்க் ஃபுட்தா ஒரு பெரிய ஒரு ரீசனா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க ஏனா என்ன நம்ம வயசுல நம்ம காலத்துல சொல்லுவாங்க உங்க வயசு எல்லா கல் தின்னாலு ஜீரணிக்க கூடிய வயசு ஒரு சின்ன வயித்து வலி வந்துட்டா எங்க அப்பா அதத்தா சொல்லுவாரு உன் வயசுல எல்லா கண்ணு தின்னாலுமங் கூட எங்களுக்கெல்லா ஜீர்ணிக்கு உனக்கு என்ன இப்படி இருக்கு அப்டின்னு சொல்லி எங்க அப்பா என்ன திட்டுவாரு ஆனா இப்போ அவுங்க பேர பசங்க எல்லா பாத்தா என்னனு சொல்லுவாருன்னு எனக்கே தெரியலீங்க உங்க வீட்ல இதே மாரி கூத்து இருக்குங்ளா
கண்டிப்பாங்க எ பாப்பா வந்து இப்போ சந்தைக்கு போனோம்னா வார வாரம் பப்ஸ் வேணுனு சொல்லு அந்த பப்ஸ் எல்லா வந்து ஒரே எண்ணெல தாங்க மாத்தி மாத்தி ச சுட்டுத் தருவாங்க அது ரொம்ப ஒடம்புக்கு கெடுதல் நானு வார வாரோ எதோ ஒண்ணு செஞ்சு தந்துருவ இருந் நாலு அவுங்களுக்கு அந்த கடைக்கு போனா பப்ஸு சமோசா கேக் முக்கியமா இந்த கேக்குதாங்க ரொம்ப ஆபத்து இந்த பர்த்டேக்கு கேக் வாங்கறது ஒ இன் கேக்குனு வந்திருக்கு பாருங்க அந்த கேக்கு அதெல்லா ரொம்ப ஒடம்புக்கு கெடுதல் அப்புறோ இந்த நெறயா பேக் கிரிலதாங்க கலர் கலரா கலர் கலரா கொழந்தைங்க பாத்த உடனே கேக்கிற மாரி கலர்ல நெறயா கலர் இருக்கு அது பூரா கிரீமியா ஃபுல்லா இருக்கு அத ரொம்ப ரொம்ப ஒடம்புக்கு கெடுதல் அது சாப்பிட்டா பாப்பால்லா அந்த கேக் சாப் டாலே ஜீரணம் ஆகறதில்ல சில சமயோ நைட்டு சாப்பிட்டானா ஒரே வாமிட்டு அந்த மாரி ஆயிரு அடுத்த நாளு ஒடம்பு சரியில்லாம ஆயிரு அதனாலங்க ஜங்க் ஃபுட் எப்புமே ஒடம்புக்கு கெடுதலுங்க நம்ம வயசுல எல்லா இதெல்லா அதிகமா இல்ல எப்பாது ஒரு நாள் கேக் சாப்பிடுவோ அவ்வளவுதா மத்தபடி நம்ம கடல பருப்பி எள்ளு உருண்ட அந்த மாரிதா நம்ம சாப்பிட்டு இருந்தோ அது ஹெல்தி ஃபுட்டுதா சாப்பிட்டு இருந்தோ இந்த மாரி ஜங்க் ஃபுட் இல்லாததுனாலதா இப்ப நம்மளுக்கு ஒடம்புக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கோ இவுங்க காலம் மாரி நம்மளா சாப்பிட்டோ இப்ப நம்ம ஒடம்பு சரியில்லாமதாங்க ஆயிருப்போ
ஆமாங்க கண்டிப்பா சொன்னீங்க நம்ம காலத்துல எல்லா கம்மர் கட்டு விக்கு காலைல ஒன்போதரை மணிக்கு பிரேயருக்கு முன்னாடி போய் வாயில வாங்கி போட்டோம்னா சாயந்தர ஸ்கூல் பெல் அடிக்கும்போதுதா அந்த கம்பர் கட்டே கரைஞ்சு போகு ஏனா காலைல எடுத்தொன்ன வாயில போற்றுவோ ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்ச ஒன்ன நம்ம போறதுக்கு முன்னாடியே எடுத்து வாயிலிருந்து வெளிய எடுத்து வாட்டர் கழுவி வாட்டர் பாட்டில் தண்ணில கழுவிட்டு ஜோப்குல்ல போட்டுக்குவோ. அப்ப ரெண்டு பீரியட் கழிஞ்ச ஒன்ன மறுபடி ஒரு வாயில போட்டு கொஞ்ச நேரோ வெச்சிருப்போ மறுபடி எடுத்து கழுவிட்டு ஜோப்ல போட்டுக்குவோ இப்படியேதா நம்மளோட நாட்கள் வந்து ஓடிட்டு இந்துது நா படிக்கும் போதெல்லா வந்துட்டு இருவத்தஞ்சு காசுங்க ஒரு கம்மர் கெட்டு இப்ப கம்மர் கெட்டுங்கிறது இருக்குதானே எனக்கே தெரியல எப்பாது நா வந்துட்டு அந்த டவுனால் பக்கோ சந்த பக்கோ எல்லா போயி கம்மர் கெட்டு ரோஸ் பால்கோவா இதெல்லாம் பாத்தன்னா அவ்வளவு ஆசையா இருக்குங்க அதோட டேஸ்ட் வந்துட்டு சத்தியமா இப்ப இருக்கிற எந்த ஒரு மிட்டாயக்குமே அந்த டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவங்க ஜபவ்வு மிட்டாயி அது வருஷோ நம்ம ஒன்னாவதுல இருந்து ரெண்டாவது போனாலு கூட கரையாது அப்படி ஒரு மிட்டாயி ஆனா இப்பெல்லா என்ன சாக்லேட் வாயில வெச்ச ஒண்ணமே கரைஞ்சு உருகிற மாரி ஒரு சாக்லேட் அப்புறோ நீங்க சொன்னீங்ளே அந்த கேக்கு ஐயோ சாமி கேக்குனா நம்மல்லா அந்த காலத்துல கொஞ்சோ என்ன சொல்றது கொஞ்சோ நமுத்து போனாலே ஒரு பொருள் வந்து நல்லா இருக்காதுனு சொல்லுவோ ஆனா இப்ப வந்துட்டு ஐஸ் கேக்குங்கிற பேர்ல கேக்க வந்து ஜில்லுனுனாக்கி அத வந்துட்டு என்னமோ தண்ணிக்குள்ள போட்டு ஊற வெச்ச மாரி குடுக்கறானுங்க என்ன கண்றாவினே எனக்கு தெரியலீங்க எல்லா கொழந்தைகளு அந்த கேக் க வாங்கி ஒண்ணு வெட்டறாங்க எனக்கு பொதுவாவே வந்துட்டு இந்த விளக்க அணைச்சு கேக்கு வெட்டற ஒரு செலிப்ரேஷன்ங்கிறது சுத்தமா புடிக்கவே புடிக்காதுங்க எப்புமே வந்துட்டு ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நம்ம விளக்க ஏத்தி வெச்சுதா நம்ம வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோ ஆனா இதுக்கெல்லா எல்லா நல்லா கெட்டு போச்சுக்க ஆவூனா பர்த்டே பார்ட்டினு பேர்ல செ அஹ் காசு செலவு பண்ணி நாலு பேத்த கூப்பிட்டு பப்ஸு அப்புறோ அந்த ஜூஸுன்னு எல்லா குடுத்து ஒரு இதுக்கா ஒரு அது ஒரு கல்ச்சர் மாரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த விளக்க வந்துட்டு அணைச்சு அணைச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்றது எனக்கு என்னமோ இதெல்லா சுத்தமாவே புடிக்கிறது இல்லைங்க என்ன பொறுத்தளவுக்கு பொறந்த நாள்ன்னு வந்துருச்சுன்னா அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அழகா ஒரு பாயாசோ ஒரு வடை வெச்சு சாப்பிட்டு அக்கம் பக்கத்துக்கு குடுத்தா அதுதா ஒரு சந்தோஷோ இல்லைங்ளா
ஆமாங்க இப்ப நீங்க சொன்ன மாரி கூல்ட்ரிங்க்ஸ் பூரா வந்திருக்கு பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு அது கலர் கலரா வர்ரது ஃபேண்டா மிராண்டா இது மாரி நெறயா குடிக்கிறாங்க அதுவு ரொம்ப ஒடம்புக்கு கெடுதல் செவன் அப் குடிக்க கூடாதுங்ளாமா இந் கொழந்தைங்க வந்து ஜில்லுனு வேணு பிரிட்ஜ்குள்ள வெச்சு அதத்தா குடிக்கிறாங்க அதுவு ஒடம்பு வர்றக்கு காரணோ அதுவு ஒடம்புக்கு கெடுதல்தாங்க ரொம்பவே எல்லாமே இப்ப ஃபுல்லா ஜங்க் ஃபுட்தா சாப்பாடே இப்ப ஆர்டர் பண்ணிதாங்க சாப்பறாங்க பீஸா பர்கரு இந்த மாரியு சாப்பிடறாங்க கொழந்த எதெதெல்லா சாப்பிட கூடாதோ அதெல்லாதா ஃபுல்லா சாப்பிடறாங்க
கண்டிப்பாங்க சேரிங்க நாம பேசினா பேசிக்கிட்டே இப்போ நா இன்னொரு நாள் கூப்பிடறங்க வெக்கற
ஆஹ் செரிங்க